தோழி எப்டி இருக்கீங்க
ஹலோ
கேக்குதுங்ளா
ம் ஆ ஆ சொல்லுங்க கேக்குது ஹலோ சொல்லுங்க கேக்குது சொல்லுங்க ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க கேக்குது ஆ நான் நல்லாருக்க
ம் ஆ நானு நல்லா இருக்க சாப்ட்டிங்ளா என்ன சாப்ட்டிங்க என்ன சமையல் வீட்ல இன்னைக்கு
தோச சாம்பார்
தோச சாம்பாரா செர்
ம் ரண்டு தோச
செரி செரி சிஸ்டர் பசங்க எல்லா சாப்பு
ம் சாப்டாங்க
வேலை எல்லா முடிச்சுட்டிங்ளா இல்ல வேல இருக்கா உம்
சாத வடிக்கணு மத்யானத்துக்கு கறி தொக் கு
ஆ என்ன இன்னைக்கு வெய்ட்டா
ஆமா ஆமா
சிக்கனா மட்டனா
சிக்கன்
சேர் சேரி சிக்கன் நல்லா சாப்டுவிங்ளா விரும்பி ஆனா இந்த வெயில் காலமா இருக்கே சி சிக்கன் எல்லா ரொம்ப சாப்டாதீங்க ஹீட் ஆயிடும்
ம் சரி
பசங்கலா என்ன பண்றாங்க
ச
நாங்க என்ன சாப்ட்டோம் மா தோச இட்லி வட
ம் சரி
ம் வீட்ல இருக்கோல்ல அதனால பொறுமையா சமையல் செஞ்சு பொறுமையா ஒரு பதினோரு மணிக்கு சாப்ட்டோம்
சரிங்க தோழி ம் ஆஃபிஸ் பேர்க்காங்க
சரி சரி தோழி அப்றோ வீட் ல எப்படி டைம் பாஸ் பண்றீங்க
பசங்க கூட டைம் போத்து தெரியாது
பசங்களா எது டிஸ் டப் பண்ண மாட்டாங்களா ஃப்ரீயா விளாடுவாங்களா அவங்க பாட்னு
டுவாங்க டிஸ்டர்ப் பண்டு தா இருப்பாங்க
ஆ ஆ
நம்ம அத மேனேஜ் பண்ணி கொண்டு போய்தா ஆ
உங்க சைட்ல கொஞ்சோ சவுண்ட்டு கேக்குது தோழி என்ன ஏதோ வேல செஞ்சுட்டே பேசுறீங்களா சரி சரி எப்ப ஸ்கூல் ஓபன் பண்றாங்க
த்துன் நெனைக்கிறே
இன்னு அனோன்ஸ்மெண்ட் பண்லயா ஸ் ஸ்கூல்ல இருந்து ஆ சேரி சேரி சேரி சேரி ஓகே ஓகே சிக்கன்லா எப்படி செய்வீங்க
சிக்கன் தொக்கு சொல்றீங்களா கொழம்பு வைக்கிறது
எப்டி செய்வீங்க
சிக்கன் தொ ஆமா இஞ்சி பூண்டு மட்டு அரச்சிட்டு வெங்காய தக்காளி கட் பண்ணி
ஓகே ஓகே
எண்ண ஊத்திட்டு வெங்காய தக்காளி போட்டுட்டு வதக்கிட்டு சிக்கன் மசாலா போட் டு அப்றோ இஞ்சிப் பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அப்படியே வேகவச்சு சிக்கன் எடுத்து கொட்டி அப்படி செய்ய வேண்டியது கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் இப்ப ரெடி ஆயிடும்
சேரி சேரி தோழி எவ்வளவு நேரம் வேக வைக்கணும்
ஒரு பிப்டீன் மினிட்ஸ் போதும் தொக்குன்னா பிப்டின் மினிட்ஸ் ஆ பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்தில முடிஞ்சுரும்
ம் சரி சரி சரி பாத்து வெயில் காலமா இருக்குல கொஞ்சம் பெப்பர் நறைய போடாதீங்க டிவில்லாம் பாக்க மாட்டீங்களா சீரியல்லாம் பாப்பீங்களா சரி நல்லா உங்களுக்கு டைம் பாஸ் ஆயிடும் பசங்க ஸ்கூல் போனா கூட கவலை இல்ல டிவியை பார்த்துட்டே ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க போல
ம் ஆமா
சேரி சேரி தோழி
என்ன சவுண்ட் அது பக்கத்துல ஏதோ பூனை கத்துதா ஆ கோழி கத்துதா
ஏதோ வெளில தெரியில தெரியல
ஓகேஓ சரிங்க சரிங்க சரிங்க தோழி அப்ப நான் வைக்கட்டுமா
ம் சரிங்க